இது நல்லாப்போம்
ஆ வணக்கம் தோழி பேசுங்க தோழி
வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா தோழி
ஆ நா நல்லா இருக்கேன் தோழி உங்க வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா நீங்க நல்லா இருக்கீங்களா
எல்லாரும் நல்லா இருக்காங்க தோழி நானுமே நல்லா இருக்கேன் தோழி மதியம் என்ன சாப்டீங்க
மதியம் வந்து எஃக் ரைஸ் சாப்டோம் தோழி நீங்க
நா மதியும் பாத்தீங்கன்னா என்ன சாப்டேன் புளி கொழம்பும் முட்டையும் சாப்டேன் தோழி
ஓகே தோழி நல்ல உணவு தா நீங்க எடுத்துகிட்டது
ஆ அ ஆமா தோழி ஆனா இந்த வெயில்ல பாத்தீங்கன்னா சுத்தமாவே இந்த காரோ இந்த மாரிலா வந்து சாப்டவே முடிய மாட்டேங்குது தோழி ஆ னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா புளி கொழம்பு நல்லாதா இருந்துச்சு காரமு இல்ல புளிப் பு இல்ல நடுத்தரமா நல்லா இருந்தது தோழி நா வெக்கிறத விடவுமே நல்லாதா இருந்துச்சு
ஓக்கே தோழி இன்னைக்கு வந்து இட்லி தோழி
ஆ ஆ இரவு உணவா செரி தோழி இப்ப பாத்தீங் ஏன்னா அந்த காலத்துலலா எங்க அம்மா பாட்டி எல்லா சொல்லிக்கிட்டே இரு அந்த காலத்துலலா இந்த மாசத்துல ஒரு நாள் கார்த்திகை வ ருதுல அந்த கார்த்திகை விரதெல்லா எடுப்பாங்கல்ல அந்த நாள்ல மட்டுந்தா பாத்தீங்கன்னா இட்லிக்கு போடுவாங்களா அ மாவு அரைப்பாங்களா இட்லி மாவு ம் அப்டி இல்லேன்னா டெய்லியு காலைல சாப்பாடு பாத்தீங்கன்னா இந்த இ து களி சொல்லுவாங்கல்ல அந்த அது பேரு என்ன
உளுந்தங்களி
அலு உளுந்தங்களி அப் புறோ கம்பங்களி அப்றோ இன்னொன்னு இருக்குமே அந்த என்ன சுறா ஒரு ஆ ராகி களி ஆ கேழ்வரகு களி அத மாரிதா சாப்டுவாங்களா தோழி இல்லேன்னா வந்து பாத்தீங்கன்னா பழைய சாதோ சாப் டுவாங்களா ம் அப்றோ பாத்தீங்கன்னா இந்த அம்மாவாசைலயு கார்த்திகை விரதோ இருக்றவங்க மட்டு அத மாரி இட்லி தோசைக்கு போட்டு அரச்சு வப்பாங்களாம் இல்லேன்னா அம்மாவா சைக்கு மட்டுந்தா இட்லி தோசைக்கே போடுவாங்களா அது வரைக்கு இட்லி தோசைக்கெல்லா போடவே மாட் டாங்களா ம் அதே மாரி இந்த பூரி சப்பாத்தி இதெல்லா வந்து சாப்ட மாட்டாங்களா சாதோ இந்த மாரி அ களி ஐட்டோ இந்த மாரி தா சாப்டுவாங்களா அ இல்லன்னா நைட்டு அ
ம்
சொல்லுங்க தோழி
அதாவ்து அரிசி வந்து அப்பக்கெல்லா பற்றாக்குறையா இருக்கூ உங்களுக்கு ஏனா அப்ப ம் அதோடைய விலை வந்து ஜாஸ்தி அப்பொழுதுலா
இல்லை தோழி இப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நா அவங்க வீட்லலா நறைய வயல்லா இருந்துருக்குமே எங்க தாத்தால்லா சொல்லுவாங்க எங்கிட்டல்லா அவ்ளோ நெலோ இருந்துச்சு அவ்ளோ வயல் இருந்துது
இருந்தாலு அரிசி சோறு யாரு அவ்ளக்கா சாப்ட மாட்டாங்க இந்த மாரி திணை வகைகள் தா எடுத்து சாப்ட்டுருப்பாங்க அது வந்து வில கம்மியானது ம அவங்களுடைய வருமானத்திற்கூ ஏற்றதா இருந்துது இப்போ உள்ள காட்டு காலகட்டத்துல வந்து அரிசியோடவ அம் அரிசி இப்பயே அதே வெலதா ஜாஸ்தியாதா இருக்குது நம்ம வீட்டுக்கு வீடு எல்லாருமே ஆணும் பெண்ணும் சரிசமமாக வேலைக்கு போறனால ஆ அவங்கவுங்க ஃபேமிலிய ரன் பண்றதுக்கு ஈஸியா இருக்குனால அவங்க வந்து செலவ பத்தி கவலைப்பட்றது இல்ல அவங்களுடைய ஃபேமிலி ரன் பண்ற இது அளவுக்கு அவங்களுக்கு ம் சம்பாத்தியோ வந்து இப்ப அவங்க ஃபேமிலிக்கு கெடைச்சிருது அந்த காலத்துல வந்து அப்டி கெடையாது தோழி ஏனா வீட்டுல வந்து எப்டியோ ஆண் ஒருத்தர் தான் போய் சம்பாறிப்பாங்க பெண் வந்து அந்த காலத் அது அவ்ளக்க சம்பாறிக்க மாட்டாங்க வீட்டுக்கு வெளியவே கூட போக மாட்டாங்கன்னு வச்சுக் இவங்கள ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் போவாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால அப்பைக்கு வந்து எல்லாருமே இந்த இது கொஞ்சோ மலிவான பொருட்கள் திணை பொருட்கள் அத சாப்ட்டு அவுங்க தெம்பா ஆரோக்கியமா தா இருந்தாங்க இந்த பண க்காரங்களலா எடுத்துக்கங்களேன் அரிசி சம்மந்தப்பட்ட உணவுலா சாப்ட்டு அவுங்களுக்குலா சக்கரங்கிற வியாதியிலா வரு அப்போ அது வந்து பணக்கார வியாதிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க
ஆனா அந்த காலத்திலுமே வந்து அந்த சக்கர வியாதி எல்லா இருந்திருக்கா
ஆ இருந்திருக்கு ஆ பணக்கார வியாதின்னு சொல்லுவாங்க பணக்காரங்களுக்கு அரிசி சாப்பிட்றாங்க அதுனால தா அரிசி சாப்பிட்றதுனால இல்ல அது எதனால வருதுன்னு அப்பைக்கெல்லா அவுங்களுக்கு தெரியாது ஆனா அது பணக்கார வியாதிம்பாங்க ஆனா இப்ப காலகட்டத்துல அந்த அரிசி சாப்பிடுற கார்போஹைட்ரேட் ஜாஸ்தி சாப் பிடக் கூடாது அப்டிங்கிற மாரி மக்களுக்கு விழிப்புணர்வு வந்துட்டதுனால இப்ப அந்த காலத்துலலா என்ன சாப்ட்டாங்கங்கறத ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க இந்த மாரி உணவு இத சாப்பிடும் போது அவுங்களுடைய உடம்பு வளம் பெற்று நல்லா இருக்குது அதயே இப்பொழுதைக்கு நம்ம நடைமுறைக்கு கொண்டுட்டு வருவோம் அதயே அந்த பாரம்பரிய உணவுகளை சாப்பிடலாம் அப்டிங்கிற மாரி சொல்லிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்காங்க இப்ப நெறையா மக்கள் வந்து ஆ அரிசி சாப்பிடுறதை விட ஆ திணை வகைகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க அரியோட இப்ப தினை விலைகள் ம் சொல் அரிசியோட இப்ப தினை இருக்குங்களா அதோட விலையு இப்ப அதிகரிச்சு வருது மக் மக்கள் எல்லா விரும்பி சாப்பிடுறனால
ஆனா தோழி நா பாத்தீங்கன்னா ஒரு கொ ஞ்ச நாளு நான் வெயிட்டு கொஞ்சோ அதிகமா இருந்தனா கொஞ்ச நாள் டயட் டு இருக்கலனு சொல்லிட்டு அந்த அரிசி இதுவே சாப் சாப்பிடுறதே கெடையாது மதியானோ ஒரு வேளை மட்டும் தா சாப்பாடு சாப்பிடுவே அரிசி சாதம் சாப்பிடுவேன் நை ட்டுக்கும் காலைலிக்கு பாத்தீங்கன்னா இந்த பார்லி அரிசி இருக்குல்ல அத வந்து ஊற வச்சு தி தோச மாரி செஞ்சு சாப்ட்டுக்குவே அப்பறோ பாத்தீங்கன்னா காலைல எஞ்ச்சோனே இந்த சுண்டல் சாப்டுவே பயிறு சுண்டல் சாப்டுவே அ கருப்பு கொண்ட கடல வெள்ள கொண்ட கடல எல்லா சாப்ட்டுட்டு இருந்தே ஆனா அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா எனக்கு போகப் போக ஆனா வெயிட் ஆனா கொறஞ்சுது ஒரு மாசத்துலேயே பாத்தீங்கனா அஞ்சு கிலோ வரைக் கு கொறஞ்சுது ஆனா அது என்னால கண்டினியூஸா ஃபாலோ பண்ண முடியல ஏனா நா வந்து வேல பாத்துட்டு இருக்கனா எனக்கு வந்து ரொம் ப சோர்வா இருக்கு பசி ரொம்ப அதிகமா எடுக்குது ஆ அதுனால பாத்தீங் ன்னா நா அத விட்டுட்டே இப்ப காலையில ஒரு நாலு இட்லி நைட்டு ஆனா மூணு தோச மதியோ சோறு இந்த மாரி சாப்டுப்பே
இப்ப நீங்க மூணு வே நேரமு அரிசியாவே எடுத்திருக்கீங்க இப்ப
அரிசியாவேதா எடுத்துட்டு இருக்க என்ன பண்றது வேற சாப் இப்பெல்லா சாப்ட்டாலு செட் ஆக மாட்டேங்குது அதனால எப்பயாது ஒரு நாள் நைட்டு பாத்தீங்கன்னா சப்பாத்தி சாப்டுவ
ம் ம் ம்
என்ன பாத்தீங்கன்னா சப்பாத்தில இருக்குற இதுவு அரிசில இருக்குறது சேம் தான் சொல்றாங்க அந்த கார்போஹைட்ரேட்
சப்பாத்தில வந்து மைதா ஆ ஃபேக்டுங்கறது ஒன்னு இருக்குது அதனால அது வந்து ஈஸியா டைஜிஷன் ஆகாது உங்களுக்கு நல்ல உடல் உழைப்பு இருக்கு பாத்தீங்களா நல்ல ஹார்ட் ஒர்க் அ உடல் உழைப்பு எல்லா மே உழல் உழப்பு தா ஹெவி ஹார்ட் ஒர்க்கு ஒர்க் செய்யறாங்கள அத மாரி உள்ளவங்களுக் கு ப்போ வந்து அது ஈஸியா டைஜிஷன் ஆகு அவங்ளுக்கு டைஜிஷன் ஆச்சுன்னா அவங்ளுக்கு சப் பாத்தி வந்து நல்ல ஹெல்த்தி ஃபுட் தாங்க நம்ம சாப்ட்டுட்டு நம்ம உக்காந்து வேல பாக்கற ஒர்க்லா செய்யறோம்ல அப்டி இருக்கறவங்களுக்கு தா அது ஃபேட் ஆகு
எனக்கு வந்து அந்த உக்காந்த வேலதா தோழி காலைல ஒம்பது மணில இருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கு அந்தாண்ட இந்தாண்ட வந்து அசையவே முடியாது இருந்தாலுமே ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தா பாத்துக்கோங்க இருந்தாலுமே என்னால சுத்தமா து கால்ல ஒம்போது மணிலந்து நைட்டு் எட் எட்டு மணி வரைக்கு சாப்ட்டுட்டு ஒரு ரெண்டு மணிக்கு பிரேக் போட்டு போய் சாப்ட்டுட்டு அப்போ ஒரு ரெண்டர ரெண்டே முக்கால் போல திருப்பி வந்துருவ வேலய ஸ்டார்ட் பண்ணுற
ஏ நீங்க வந்து உங்க மனச புத்துணர்ச்சியா வெச்சுக்கோங்க தோழி மொத நம்மாள முடியு அப்டினு சொல்ட்டு ரெண்டு நாள் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா டெய்லி ரெகுலர் ஒர்க் அவுட் பண்ண ணு நம்ம நம்ம அதுக்காக நம்மளய நம்ம சந்தோஷப்படுத் திக்கற மாரியான வேலைகள நம்ம நம் நம்ம ஒர்க்க சொல்லல நம்ம மன மகிழ்ச்சிக்காக என்ன செஞ்சா நமக்கு மைண்ட் சேன்ஞ் ஆகு அப்டிங்கற மாரி ஃபர்ஸ்ட் கான்செப்ட் எடுத்துக்கோங்க நீங்க ஒரு ஒர்க் எடுக்கு போது ஆ ஒரு நல்லா இருக்கு இப்ப ஒரு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பேசுனா நல்லா இருக்கு இவங்கள்ட்ட பேசுனா நல்ல அவங்க எப்ப பத்தா நம்ள திட்டுவாங்க அப்பா வேணா அப்ப அவங்கட்ட பேச இவுங்கள்ட்ட பேசுனா நல்ல இருக்கு ஜாலியா அப்டினு நம்ம நெனப்போம்ல இப்ப நமக்கு வேணாங்குற திங்ஸ்ஸ அவாய்ட் பண்ணிட் எது நமக்கு பண்ணுனா நல்லா இருக்கு அப்டிங்கிற மைண் தாட்ட நீங்க வச்சுக்கோங்க தோழி அப்பேக்கு உங்களுக் உங்க உடம்பு உங்கள நல்ல ஒரு நிலைக்கி எடுத்துட்டு எடுத்துட்டு போகு மொத உங்க உடல் உங்க மைண்ட் மொத ரிலாக்ஸா இருக்கணு ஃப்ரெஷ் அப்ப இருந்தீங்கனு வச் சுகங்க அடுத்தடுத்து நமக்கு நமக்கு பிடித்தமான வேலைகளா செய்யணு நம்ம ஒர்க்கு பிடிக்கலாட்டினாலுமே ஆ நமக்கு பிடித்தமான நம்மளை மாற்றிக்கணு நமக்கு என்ன செஞ்சா நம்ம உடல் வந்து அப்செட் பண்ணது அப்டிங்கிற மைன்ட் நீங்க செட் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்கள உங்களுக்கு ஈஸி ஈசியா இருக்கு ரெகுலர் வேலைகள் எல்லாமே ஆ அப்ப சாப்பாடுமே உங்களுக்கு பிடித்தமானவ எல்லாரு சாப்ற்தா நம்ம சாப்டணுன் கிடையாது உங்களுக்கு பிடித்தமானது அஸ் ஏ லேடிஸா சொல்ற நமக்கு பிடிச்சது நம்ம கண்டிப்பா சமச்சு சாப்ற்ற அளவுக்கு வீட்ல யாரு எதுவு சொல்ல மாட்டாங்க நீங்க ஏதோ என்ன வேணா சாப்ட்டுக்கலா நம்ம அது நம்ம தா ப்ரிப்பேர் பண்ணிக்கணு நம்ம ஹெல்த் த்த வந்து நம்ம தானே பாத்துக்க முடியும் இப்ப நீங்க மூணு மூணு நேரமும் உணவு எடுத் த்து கொள்ளமுல்லனா அப்ப நீங்க உங்களுக்கு என்ன ஹெல்த்து இப்ப வந்து ஃபுரூட்ஸா எடுத்துக்கலா இல்லனா உங்களுக்கு நட்ஸ்சு நெறைய எடுத்துக்கலா நீங்க ஏனா இப்ப நீங்க கோதுமே இந்த மாரி சாப் ட்டு டைஜிஷன் ஆகாதுங்கிற மாரி நீங்க ஒரு தாட் வைக்கிறீங்க அரிசில உள்ளது மாரிதா இருக்கு அப்டின்னு சொல்றீங்களா அதுனால நட்ஸ் எடுத்துக்கலா நீங்க பாதாம் ரெண்டு பாதம் ரொம்பவு எதுவுமே எடுத்துக்காமே ரெண்டு பாதம் ரொம்ப அது ஒரு நமக்கு ஒரு எனர்ஜிடிங்க இருக்குது அதே மாரி அது சிம்பிள் உணவுவாதா இருக்கு நம்ம நம்ம இதுக்காக போய் பிரி ப்பரேஷன் பண்ண மாட்டோம்ல பாதாம் வாங்கி வச்சுக்கலா அ திராட்சை கருப்பு திராட்சை பேரிச்சம்பழம் இந்த மாரி ஹெல்து ஃபுட்டாவு எடுத்துக்கலா அதே மாரி ஒரு ஹாட் வாட்டருல லைட்டா முருங்கக்கீரைய மட்டு போட்டு கொதிக்க வச்சுட்டு ரெண்டு ஜீரக உப் பு அப்டி போட்டு கொதிச்சுட்டா அது ஒரு வாட்டர்ல ஃபில் பண்ணி நம்ம வச்சுக்கலா அதனால நமக்கு எனர்ஜிட் அயன் இருக்குது ஆ சொல்றது புறீங்களா ஆ ஈஸ் ஸியா நம்மளால என்ன செய் ஒரு சுடு தண்ணில ஒரு ரெண்டு இலைய போட்டு வைக்க போறோ அவ்ளோதா அது மாரி எனர்ஜிட்டிக்கா என்னென்ன நம்மளால சிம் பிளான உணவுகள் செஞ்சு நம்ம வாழ்க்கையில நம்ம சாப்ட்டுகிறதுக்கு எது உதவியா ங்கிற மாரி நீங்க பாத்துக்கோங்க
ஆ கண்டிப்பா கண்டிப்பா நீங்க என்ன உணவு சொல்லுங்க
டூ செகண்ட்ஸ்ல என்ன பிரிப்பரேஷன் நம்மளால செய்ய முடியுமோ அந்த மாரி உணவுகள் நம்ம செஞ்சு சாப்ட்டுக்கிட்டாலு நல்லதாருக்கு உங்களுக்கு ஒர்க் போறீங்கல்ல டைம் இருக் காதுல சிம்பிளா டக்குன்னு நம்மளால என்ன செய்ய முடியு அங்கேயு நம்ம போய் நம்ம ட்ரிங்க் பண்ணிக்கலா வாட்ருகேனுல கொஞ்சோன்னு வச்சு சாலு டிரிங்க் பண்ணிக்கலா யாரு ஒன்னு தெரிஞ்சுகாது நட்ஸ் சாப்பிட்டாலு ஒன்னு தெரி்ஞ்சுகாது ஃபுருட்ஸ் வந்து ஒரு பாக்ஸுக்குல போட்டு எடுத்து வச்சுகிட்டாலு ஒன்னு தெரியாது நம்ம ஜங்க் ஃபுட்ஸையு அவாய்ட் பண்ணிக்கலா ஹெல்தி ஃபுட்ஸவு இருக்குது உங்களுக்கு ஈசி
ஆனா தோழி இப்ப பாத்தீங்ன்னா முடி நெறைய கொட்டுது தோழி எதுனாலத கொட்
அயன் அயன் இல்லாம இருக்கலாம் உங்களுக்கு அப்ப கருவப்புல வந்து தொவயல் நல்லா அரைச்சு வாரத்துக்கு கருவப்பில புதினா கொத்தமல்லி லாம் வச்சு நல்லா அரைச்சு நீங்க சாப்ட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க தொவையல் மாரி அது நல்லா இருக்கும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம் அயனும் கால்சியமும் சேந்து இருக்கு க்குற மாரி உணவு எடுத்தீங்கனாலு இன்னு நல்லா இருக்கு உங்களுக்கு அது மாரி உணவு எதுன்னா நெய்யி நெய்யில வந்து ஆ கால்சியம் இருக்கும் அதுல வந்து நம்ம திராட்ச போடும்போது அது ஒரு அயனு அது ஒரு லைட்டா ரொம்ப வேணாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டு லைட்டா நம்ம வில் ட்ராவ எதாவது ஃப்ரீ டைம் இருக்கும்போது ஏன்னா அது ரெண்டு செகண்ட்ல பொரிஞ்சிரும் அது மாரி வறுத்து சாப்பிட்லா கருவப்பிள்ளையுமே போடலா அந்த நெய்யிலயே போட்டு அந்தா நம்ம சாப்பாடு மேலேயே நா லைட்டா ஊத்திக்கலா நெய்யோட அந்த அயன் கருவப்பில சேத்து அந்த மாரி எல்லா அந்த மாரி எடுத்துக்கிட்டா இன்னு உங்களுக்கு நல்லாருக்கு
நமக்கு ஒதுக்கப்பட்டதற்கான நேரம் முடிந்து விட்டது மீண்டும் வேறு ஒரு அழைப்பில் சந்திப்போம் ப்ரீதோல்
தோழி நன்றி வணக்